ஹலோ
ஹலோ வணக்க
ஆ கேக்குதுங்ளா ஆ வணக்கம் ம் ஆ நல்லா இருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க
ஆ வீட்ல எல்லாரு நல்லாருக்
ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
சரிங்கம்மா இன்னிக்கு வந்து உடற்பயிற்சி பத்தி பேசலான் இருக்குறம்மா
ஆ சரிங்க சர் பேசலா
ம் சேரிங்க இப்ப இப்ப இன்னிக்கு இருக்கிற சூழ்நிலைல கூட உடற்பயிற்ச்சி எல்லாராலு செய்ய முடியும்னே செய்ய முடியமா செய்ய முடிக்கிறதாம்மா
இப்ப இருக்க எனக்கு தெரிஞ்சு இல்லன் தா நா நெனைக்கிற
ம்
கால
ஏன்னா ஒரு கால் ஒரு ஒரு காலத் இதுல வந்து விவசாயம் பண்றவங்க விவசாய வேலைகளிலு வீட்டு வேலைகளிலு கவனோ செலுத்துனாங்க இப்போ வந்து நம்ம வீட்டு வேலையு அவ்ளவா செய்யறது இல்ல எல்லாமே மிஷின் ஆயி போச்சி இந்திரங்கள் தா வேலை செய்கிறது தி துணி தொவைக்கிறது மொத துணி தொவைக்கிறது மொத கொண்டு எல்லா விஷயத்துக்கு நம் இப்போ வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரமிச்சட்டோ வாஷிங் மிஷினோ இப்போ அதுக்கு முன்னே மாவு அரைக்கிற மிஷின் வந்து மாவு அரைக்கிறது வந்து கையால உப்பி போ அரச்சி போடுவாங்க இப்ப வந்து கிரைண்டர்ன் ஒன்னு வந்து போச்சி அந்த மாரி இருக்கும் போது நம்ம அப்போ வந்து நம்ம என்ன சொல்றது உட அந்த கையால அரைக்கிற மாவு வந்து கொஞ்சோ நல்லாருக்கு டேஸ்டாவு இருக்கு அந்த மாரி உடற்பயிற்சியாவு செஞ்சாங்க நமக்கு எவ்வளவோ உடற்பயிற்சி செய்றமோ நமக்கு சில விஷயங்கள்ல நம்ம உடம்புல வந்து வேர்வையாகவோ சில விஷயங்கள் கொழுப்பு சத்துக்களோ எல்லாமே கொறைய ஆரம்பிச்சுது ஆனா இப்ப இருக்கிற நம்ம நம்ம சாப்புடுற உணவு வாழ் இந்த மாரி மாறி போறதுனால நமக்கு இந்த கொழுப்பு சத்துக்கள் அதிகமாதுல உடற்பயிற்சி அதிகமா தேவைப்படு சொல்றாங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துல வெஸ்ட்ங்க உடற்பயிற்சி செய்ய முடில இத எப் ப்படி நம்ம இது பண்லாமா
ம் ஆ இதுவா இது நம்ம எப்டின்னா ஆ நடைப்பயிற்சி பண்லா எனக்கு தெரிஞ்சி
ம்
நடைப்பயிற்சி ஒரு நாளைக்கி இவ்ளோ பா இவ்ளோ அடி நடக்கணு அப்டின் சொல்லிட்டு அ நம்ப முடிவு செஞ்சி நடந்தா அது இதே உடைப்பு உடற்பயிற்சி பண்ணலனாதா இதுவே ஓகே தான் நெனைக்கிறே
நீங்க சொல்றது கரெக்ட்டு தானம்மா கரெக்ட்டு தா இப்ப நானே வந்து இப்ப ஜிம்முக்கு போனும்னு பணோ கட்றே ஒரு மாசோ கரெக்டா போறே ஒரு மாசோ போறோம் எதோ ஒர்க் அவுட் பண்ணறோ எதோ உடம்புக்கு வந்துட்டு பண்ணறோ ஆன அதுக்கு அப்பறோ அத கண்டினியூவா நம்ம அந்த ப்ராசஸ்ல எறங்க முடியில ஏன்னா நமக்கு தொழில் மா தொழில் மா தொழில் முறையாலா மாறிப்போறோ அதுக்குன்னு ஒரு ஒரு டைம் ஒதுக்க முடியாம சூழ்நிலை இப்போ உருவாகுது இதுனால நம்ம எப்டி அந்த டைமு இது பண்லாமா
அது நம்ப எப்புடின்னா நம்ப சாயந்திரோ நேரத்துல நம்ப ஆ வேற எதுக்காவது போகணு கடைக்குப் போகணு அப்டின்னு சொல்ட்டு முடிவு செஞ்சா நம்ம எ இருசக்கர வாகனங்கள்லா எடுக்காம நம்ப்ளே நடந்து போயிட்டு வரன் வர்லா அ அதுலயு நம்ப நடைப்பயிற்சி பண்ற மாதிரி இருக்கு வேற எதாவது ஆ அம் அவசரமா போ ஹம் போகணுன்னு நெனைக்குற எடத்துக்கு போகலா மத்தபடி மெதுவா செல்ற வேண்டிய எடத்துக்கு நம்ம இது மாதிரி நடந்து போகலா அல்லது சைக்கிள் அது மிதிவண்டி அது வாங்கி அதுவ அதுல ம் போகும்போது நடைபயிற்சியு இப்ப உடலுக்கு நல்லது
ப ஆ நீங்க சொல்றது நீங்க சொல்றது கரெக்ட் தாங்கம்மா நா ஒத்துக்குறே இப்ப நீங்க சொன்னீங்க சைக்கிள் இரு மிதிவண்டி வச்சு யூஸ் பண்லா அப்டின் சொன்னீங்க ஒரு காலத்துல மிதிவண்டி ம வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்ல ஒரு மிதிவண்டியாது கண்டிப்பா இருக்கு ஆனா இப்ப இருக்குற சூழ்நிலையில எல்லார் வீட்டுக்குமே சின்ன பசங்க மொதகு சின்ன பசங்க எனக்கு வண்டி வாங்கி குடுங்கன்தா சொல்ற அளவுக் து மாறிட்டாங்க மாறிட்டாங்க அதுப் ஜென்ரேஷன் மாறும்போது அந்த கேப் வரும்போது நம்ம அந்த மிதிவண்டியே இப்ப ஓட்றதா பழவு ம மறந்துர்றாங்க நீங்க சொல்றது கரெக்ட்டு தா அதுக்காக நம்ம டெய்லியு ஒன்னவர் வந்து எக்ஸ்சைஸ் செய்யணு சொல்றீங்க இப்ப நம்ப க ஓ ஓ தொழில் வேலைக்கு போய்டு வரது அஞ்சு மணிக்கு மேலயோ ஆறு மணி மேலயோ ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே வரதுனால நம்ம அத உடற்பயிற்சி செய்றதுக்கான டைம் போதுமானது இல்ல நம்ம யோகா ஒரு காலத்துல யோகா சனோ செஞ்சாங்க தியானோ செஞ்சாங்க அது மாரி எவ்ளவோ இருந்த விஷயத்தல்லா இப்ப நம்ம அதல்லா கடைபிடிக்கிறதே வுட்டுட்டோ இப்ப இருக்குற தொழில் புரட்சியாலயோ என்னன்னு தெர்ல நமக்கு வந்து பணத் தேவ இருக்குறதுனால ஒடம்பு தேவை ஒடம்பு தேவைகள் க அக்கறை காட்டுறத நம்ம மறந்துட்டோ இத எப்டி இது பண்ணலாமா
அது நம்ப ஒருத்தவுங்களால அத அவுங்கள பாத்துக்க முடியாதுல்ல குடும்பத்துல இருக்கவங்களு அதுக்காக எல்லம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணோனா நம்ப அ சாப்பாடு முறையு மாத் த்திட்டு உடற்பயிற்சிக்கு நம்ப நேரோ ஒதுக்கி பண்ணலா எனக்கு தெரிஞ்சு ஆமா ஆ இப்ப நீங்க சொல்றீங்க வாஷிங் மிஷின் அதெல்லா வந்துருச்சுன்னு அது அன்னன்னைக்கி அம் யு தேவைப்பட்ட துணிங்கல எல்லா அன்னனைக் கி தொழுச்சுட்டா நம்மளுக்கு வந்து அ அதிகம் சேராது நம்மளுக்கு அந்த இதுவு அந்த மிஷின்ல போட வேண்டிய அவசியமும் இருக்காது அதன் மூலியமாவும் உடற்பயிற்சி செய்த மாதிரி இருக்கும் அ மாடி ஏறி இறங்குறது ஆ அதுக்கப்புறம் ஸ்கிப்பிங் பண்றது அது மாதிரி வீட்ல இருந்தே பண்ற மாதிரி ஒரு சிலது வந்து நம்மளே எடுத்துக்கணும் ஏன்னா இந்த வயசுலதான் அதெல்லாம் பண்ண முடியும் அதுக்கு அடுத்த அதுக்கப்புறம்னா நம்ம நடைப்பயிற்சி மட்டும் தான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்
உம் உம் நம்ம ஒரு காலத்துல நட பயி ற்சி செய்யாமல்லையே நம்ப எங்க அப்பா எங்க தாத்தா எல்லா எண்பது வயசு வரைக்கும் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கு சுகர்ரோ ச சக்கரைவியாதியோ கொலஸ்ட்ராலோ அதுக்கப்புறம் அந்த பிளட்ப்ரஷர் சொல்லுராங்க பி பி அதெல்லாம் இல்லாமலே வாழ்ந்தாங்க ஆனா இப்ப இருக்குற சூழ்நிலையில நம்ம எல்லாருமே அந்த பிபி சுகரோ சக்கரை வியாதி ஐம்பத்தஞ்சு வயசுலயே ஐம்பது வயசுலயே முப்பத்தஞ்சுவயசுலயே ச சக்கரைவியாதி வர அளவுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யாதா ஒரு காரணமாக இருக்குது அதனால உட பயிற்சி மட்டுமே நம்ப உடற்பயிற்சி செய்யாம வீட்டில் இருக்கிற வேலையை நம்ம சுயமா செய்ய பண்ணனு நா எதிர்பாக்குறேன் இன்னொரு விஷயம் உடற்பயிற்சி செய்யணும் டெய்லியும்மோ ஒன்னு ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நம்ம ஒரு ஷெடியுல் போட்டு இவ்ளோ நேரம் நம்ம உடற்பயிற்சி செய்யணும் வாரத்துல அஞ்சு நாள் மட்டுமே உடற்பயிற்சி செஞ்சா போதுனு ஒரு ஷெடூல் போட்டு நம்ம இது பண்ணணும் அந்த டைத் டைம்மு இப்ப காலைல ஆறு மணிலருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம நடையிற்சி செய்யணும்னு அந்த நேரத்த ஒதுக்கணும்னா ஒதுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் இதா இருக்கும்னு நா நம்புறேன் அதே மாதிரி இந்த தியானம் யோகா போன்ற சில விஷயங்கள நம்ம வீட்டுல சின்ன பசங்களுக்கு சொல்லித்தரணும்னு வேண்டுறேன் இப்ப இருக்குற ஸ்கூல்லயே எல்லாப் பசங்களுக்கு சொல்லி தராங்க ஆனா நம்ப ஸ்கூல்ல சொல்லி தராங்க வீட்ல என்னிக்காவது பசங்கங்கள நம்ம செய்ய சொல்லி பாத்துருக்கோமா அதுக்கான நம்ப அத சொல்லி சொல்றாங்களா இல்ல அவுங்க பசங்க யோகா பண்றாங்களா இல்லயா கூட நமக்கு தெரியிறதுல நம்ம ஸ்கூல்ல சொல்லி தராங்க அவ்ளோ தான்றது நம்ப விட்டுறோம் அத வீட்ல என்னிக்காவது ஒரு மண் நேரம் செய்ங்க நம்ம பசங்கள ஊக்குவிக்குறதே கிடையாது அது மாரி பசங்களுக்கு ஊக்குவிக்க வேண்டும் என்று நா வலியுறுத்துற மேலும் பசங்களுக்கு இப்பிலருந்தே நடைப்பயிற்சி செய்யணும் ஓடி பிடிச்சு விளையாடுங்க ஓடி விளையாடுங்க பசங்கள வீட்டுக்குள்ளே வளக்காம மாட்டி மா மாடி மேல போய் கொஞ்சோ ஓடுங்க ரன்னிங் பண்ணுங்க பசங்களுக்கு வந்து பிசிக்கல் எக்சைஸ்ச சொல்லி குடுங்கன்னு சொல்ல விரும்ப அதே மாரி வலியுறுத்துறேன் பெற்றோர்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்ல விரும்புறீங்களாமா
வேற அதுக்கு அதா ஒரு நாள் செஞ்சுட்டு அத விடாம அத கடைபிடிக்கணும் அதுதா அதுதா கொஞ்சோ கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஏதாச்சு சொல்றீங்களா
ஆ நீங்க சொல்றது கரெக்ட் தாமா அதாவது நம்ம வந்து வீட்ல இப்ப முதியோர் இல்லத்துல இருப்பாங்க வீட்ல பெரியவுங்க இருப்பாங்க ஆ நம்மளுக்குப்ப நமக்கு முப்பத்தஞ்சு வயசு மேல ஆயி போச்சு நம் வந்து டெய்லியுமே ஒரு காலையில ஆறு மணி அஞ்சு மணியோ இல்ல நம்ம எப்ப டைம் கிடைக்குதோ வீட்டு மொத்த வீட்டு விட்டு வெளிய தா போய் நடக்கணும் கிடையா வீட்டு மொட்ட மாடியிலே ஒரு ஒரு மணி நேரம் வாக் பண்ண ஒரு பாட்டு ஒரு நம் நம்ம பிடிச்ச பாட்டு கேட்டு நம்ம வாக் பண்லாம் அப்படி இல்லையா நம்ம வந்து வேலையில வந்து இப்ப இயந்திர வேல சொல்ற வேலை வந்து நம்ம கொஞ்சம் கையால பண்றதுக்கான முயற்சி எடுக்கணு அதுக்கு மனமாற்றத்த கொண்டு வரணும் இப்ப நம்ப ஒரு பொருள் வாங்கலனா உடனே அவன் டூவீலர எடுத்துட்டு போறத அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவு நடந்து போய் பாக்கணும் நடைபயிற்சி மேற்கொள்ளலானும் பசங்களுக்கு சொல்லி வளக்கணும் அதே மாரி நம்ம ஏதாவ ஒரு எமர்ஜ ஏதாவது ஒரு ஒண்ணு வாங்கனு ஏதோ ஒரு கடைக்கி போறோம் எதோ ஒரு ‌ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்றோனா நம்ம நட பயிற்சிய மேற்கொண்டு நடக்கணும்னு நா விரும்ப்புற வேண்டுகோள் வைக்கிற எல்லாருக்கும் இது மட்டுமே மாற்றத்த கொண்டு வரு நம்புளு பசங்ககிட்ட சொல்லி வளக்கணு மாற்றங்கள் வந்து நமக்குள்ளயே மொத வந்தா தா மத்தவங்கள்டையு நம்ம அத சொல்ல முடியு வேற எந்த கருத்து அப்டின்னு சொல்லவில்ல உடற்பயிற்சி செய்யறது நல்லது இது உடம்பயிற்சி செய்றதுனால உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பு சத்திகளோ தேவையற்ற புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்குது நமக்கு மூளை வந்து சுறுசுறுப்பாகுது உடற்பயிற்சியோட தியானமும் பண்ணணு யோகாவும் பண்ணோம்னா சில விஷயங்கள் செ சில விஷயங்களுக் க்குவு ஆன்மீக ஈடுபாடு செ செயல்படுன் சொல்றாங்க சித்தாந்தங்கள் வரும்னு சொல்றாங்க மூளைக்கு வந்து இரு பக்க நரம்புகளு மூளைளுடைய இல இடது பக்கனா மூ மூளை மட்டு தா வேலை செய்து வலது பக்க மூளை வேலை செய்யலனு ஒரு ஒசக ஒரு ஆராய்சியாளர் சொ சொல்றாங்க நம்ம உடற்பயிற்சி செய்தோம்னா இரண்டு பக்கோ மூளைகளு நல்லா வேலை செய்யுன் சொல்றாங்க இதால வந்து புது புது கண்டுபிடிப்புகள் புது புது புத்துணர்ச்சிகள் நம்ம படிக்கிற பா பாடங்களையோ நம்ம சொல்லித்தர விஷயங்களோ நமக்கு மனசுல போய் இரு மூளைகளு ‌வேலை செய்யும் போது உடனே படிக்கிற மாரி ஈசியாக இருக்குன்னு சொல்றங்க இதெல்லா ஆராய்ச் சிலர் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு சொல்றாங்களே தவிர நம்ம அத வந்து வாழ்க்கைல என்னிக்குமே ஃபாலோ பண்ணாம இருக்குறது தா சொல்றாங்க அதனால இன்னைக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வரனா உடற்பயிற்சி செய்யணு டெய்லியும் எல்லாரு வலியுருத்துற உடற்பயிற்சி செய்றது மட்டு இல்லாம மத்தவங்களுக்கு உடற்பயிற்சியால வரு நன்மைகளையு எல்லாருக்கு சொல்லனும்னு நா விரும்புற
ம் சேரிங்க
ம்
வேற எத பத்தி
வேற ஏதாவது நீங்க சொல்லலுன்னா சொல்லுங்க
ஆ வேற இப்ப சின்ன குழந்தைங்களுக்குல்லா உடற்பயிற்சின்றது அவங்க விளையாட்டுலயே வந்துரு ஆனா அவங்களுக்கு அந்த போதிய நேரம் இருக் க்க மாட்டிகிது வந் ஸ்கூல் விட்டு வந்தது ஆ சாப்ட்டுட்டு கொஞ்சோ ரெஸ்ட் எடுத் த்ர அப்புறோ படிக்க ஆரம்பச்சுறாங்க அதுக்கப்புறோ சாப்ட்டு திரும்ப தூங்கிடுறாங்க அது மாரி அன்றாடோ எப்டி அவங்களுக்கு வந்து
இப்ப நீங்க பசங்களுக்கு சாப்படுற டைம் சொல்லி தரீங்க டியூஷன் அனுப்பாக்கிறம வுட்டுடுங்க மத்த நேரத்துல ஃப்ரியா இருக்கு போது உங்க செல்ஃபோன யூஸ் பண்ணாம தடுத்துட்டு நீங்க விளாட போங்கன்னு சொல்லணு செல்ஃபோன்ற யூஸ் பண்றப்போ இப்ப செல்ஃபோன்னு டி வி பாக்கற டைம கொறைக்கணு அந்த டைம்ல நீங்க போய் விளாடுங்க யோகா செய்ங்க விளயாடு இங்க ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி அவங்க அதுலத் இது பண்ணணுமே தவர செல்ஃபோனையோ டி வியோ பாக்கறத அந்த டைம கொறைக்கணு நா சொல்ற இதுல இது பண்ணாலே அவங்க கூட பேசி செய்ன்னு டெய்லி ஒரு என்னோ வரு பெற்றோர்கள் தா சொல்லனு குழந்தைங்களுக்கு தெரியாது நீங்க எவ்ளோ நேரோ டி வி பாக்குறீங்க ஒரு ஒரவர் ஒன்னவர் டி வி பாத்தனா அரம நேரத்த கொறச்சிட்டு அரம நேரோ டி வி பாத்துட்டு அரம நேரோ உடற்பயிற்சி செய்ற மாரி ஓடி விளாடுங்க ஏதாவது பண்ணுங்கன்னு நம்ப தா சொல்லணு இப்போ சைக்கிள் இருக்கு அவங்களுக் சின்ன வயசுலே சைக்கிள் ஓட்ற பழக்கத்த கத்து குடுக்கணு அ அதுக்கப்றோ நீச்சல் கத்து நீச் ச்சல்லு நீச்சல்ன்றது ஒரு நல்ல ஒரு இது ஏன்னா நீச்சல் வந்து நம்பஸ்சு எல்லாவ் ம் நரம்புகளுக்கு உடல்பயிற்சிக்கு தேவையான அனைத்து கலோரிகளுமே அதுல தா கெடைக்குது அதுனால நம்ம வந்து பசங்களுக்கு நீச்சல் சொல்லித்தரனு நா வேண்ற
ஆ ஆ சேரி சேரிங்
கருத்து இருந்தா சொல்லுங்க
வேற வேற ஒன்று இல்ல சார்
சேரிங்கம்மா இந்த கால இதோட நிறைவு செஞ்சுக்கலா இன்னொரு டாப்பிக்கில நம்ம பேசலா
ஆ ஓகே ம் நன்றி